ஹலோ
ஹ கேக்குதாடா ஹலோ
ஆ கேக்குது இதெனடா இது இன்கம்மிங் கால்னு இருக்கு இன்னு
ஆ புரியல
உனகு இன்னு இன்கம்மிங் கால்னு இருக்கு சேரி அப்படியே பேசு அப்படியே
ஆ சோ ஓகே ஆ அத கடைசி என்ன முடிச்சே அதா கிட்ஹபல வந்து நீ வந்து ஒரு பேஜயே ஹோஸ்ட் பண்லா சொல்றே
ஆ பண்ணி
ஆ புரியல
அதல பண்ணி
அதல பண்ணி நீ அ டேய் நா சொல்றது உனகு புரியிதா அவளோதா அத பண்ண முடியு அவளோத அந்த கிட்ஹப்ல ஸ்டோர் பண்றதுக்கு மட்டு தா ஹோஸ்ட் பண்ண ஹெல்ப் பண்ணு
ம் ஓகே ஆ
ம் என்ன டா சவுண்ட வேற எக்ஸ்ட்ரா வருது வெளியிருந்து
டே ஒரு சேட் ஆப்ல என்னலா செட்டிங்ஸ் இருக்கு
ஒரு சேட் ஆப்ல வந்து என்னென செட்டிங்ஸ் இருக்குனா டெக்ஸ் பண்ற மார
செட்டிங்ஸ்ரா பைதியோ
செட்டிங்ஸா ஆ ஆ செட்டிங்ஸ் வந்து ஊ ம் டேய் இங்க ஐஸ்கார ஹார்ன் அடிச்சிட் இருக்கான்டா ஒனக் கேக்குதா
ம் ம்
எனக் டிஸ்டர்ப் ஆகுதுடா பார் அடிச்சுகிட்டே இருக்கா
ஆமா இப்ப கேக்குது
வார்ரா சேட் ஆப்ல என்னென்ன செட்டிங்ஸ் இருக்கு என்னன்ன இருக்கும்டா மா தெர்லடா சேட் ஆப்ல செட்டிங்ஸ் இருக்குமா என்ன
ஆமான்டா இருக்குன்டா எப்பட்ரா இருக்காம இருக்
ப்ரொபைல் சேஞ்சிங்கு அபோட்டு வாட்ஸ்ஆப்ல இருக்கற மாறி தான
ம் ஆம்மா
ஆச்சீவு ஸ்டோரி போட்றது பாஸ்வேர்டு மாத்றது நேம் சேஞ்ச் பண்றது அத்தானடா இருக்கு வேரென்னடா இருக்கு அ அது மட்டுதா இருக்கு வேர எதுவு இருக்காது ஆ அப்றோ வந்து வாட்டிஸ்சு ஆ
ஐயோ அந்த ஐயோ வை
ஆண்ட்டோடா ஆப் டெவலப் பண் ல்ல நீ மே சேட்ட முடிச்ட்ட முக்காவாசி கரெக்டா
ஆம்மா
ம் ஒ
இல்லடா அதாவது நா அந்த இதுதலா பரவா குடுக்கல அதாவ இந்த பே அ இந்த ஆப்போட பேசிக் ஐடியால்லா குடுக்கல ஏன குடுத்த எத லூஸ்தனமா பண்ணியூட்ருனு நா வந்து ஃபஸ்டு இன்டர்ஃபேஸ் மட்டு ரெடி பண்றடா இப்போ
ஓ ஓகே ஓகே
இப்ப இந்த இன்டர்ஃபேஸ்லா ரெடி பண்ட்டு நா காப்பி பண்ணி வச்சுப்ப எதா கோலாராச்சுனா அத டெலிட் பண்ட்டு திரும்பி இதுல இருந்தே ஆரம்பிச்ப்ப
ம் சே ஓக்கே ஓகே டா ஆ ஆ ம் ம் இவ் இ வீட்ல ஏசி ஓடிட்டா இருக்கு
இல்லடா ரொம்ப வேத் வேகுச்சுனா போடுவோ
ம் ஜாலி தா ஏசி வைச்சுருக்கவங்கெல்லா
நீ வேர அப்பப்போ ஏசி போட வேண்டியதா இருக்குடா மத்தியானலா இங்க அப்டி வேகு
ம் இப்பலா ஃப்ரிட்ஜு ஃப்ரிட்ஜுல இருக்ற ஐசே உருகுதுடா
ஆ
அந்தளவுக்கு வெயிலடிக்குது
ஆமா கரெக்டுதா
ஆமாமா எம்மா இந்தா வண்டிக்கு பின்னாடி சீ சீ ன்னு சொல்லுவன்ல்ல
ஆமா
அத என்ன ஃபுல் ஃபார்ம்
தெர்லயே
கியூபிக் மீட்ரா கியூபிக் யூனிட்
கியூபிக் மீட்ரா
ம்
எப்பட்ரா
சி சி கியூபிக் சென்டிமீட்ரா சம்திங் எதோ வருன்டா அப்புற நேனோ டெக்னாலஜி பத்தி உனக்கு என்னடா தெரியு
ஹு ஹும்
நேனோ டெக்னாலஜி
நேனோ டெக்னாலஜி நா வந்து அவஞ்சர்ஸ் படத்துல சி அயர்ன்மேன் படத்துல தா பாத்துருக்கே
ஆய அவஞ்சர்ஸ்ல்லா அவஞ்சர்ஸ்
அவஞ்சர்ஸ்தா எண்ட்கேமே
இன்ஃபினிட்டி எண்ட் கேம்
இன்பினிட்டியு வரும் எண்ட் கேம்மு வரும்
ஆமா அதாவது சின்ன சின்ன அணுக்கள் அதுக்குள்ள அதுக்குள்ள அதுக்குள்ள போய்
செம்மயா இருக்கு ஆனா சூப்பரா இருக்கு அது பாக்குறதுக்கு
ஆமா ஆமா நே நேனோ டெக்னாலஜி சூட் அந்த பவர் ஸ்டோனோட சக்தியே தாங்குன ஒரு சூட்
ம் ஆமா புடிச்சு திரும்பி அடிப்பான் பாரு செமயா இருக்கும்
ம் ம் அப்புற என்ன இது சாட்டிலைட் கம்யூனிகேஷன் இந்த சாட்டிலைைட் கம்யூனிகேஷன் இதுல ந்து யூஸ் பண்ணுவாங்க இது எங்கங்களா அப்ளை ஆகுது சொல்றா
என்ன சாட்டிலைட்
சாட்டிலைட் கம்யூனிகேஷன் எந்தெந்த ஃபீல்டுல யூஸ் ஆகுது எல்லா ஃபீல்ட்லுயு தா டி வி ஜி பி எஸ் வெதர் ஃபோர்காஸ்டிங்
அதா வெதர் ஃபோர்காஸ்டிங்கு அப்றோ மேப்பு அப்புறோ ஏவியேஷனு
ஆ வந்து இப்போ ஃப்யூச்சர்ல ஃபுல்லா ஐ ஓ டி பிளஸ் ஏ ஐ தா வரப்போது ஐ ஓ டி வந்து மிஷின்ஸ்ஸ கண்ட்ரோல் பண்ணு ஏ ஐ வந்து டிசைட் பண்ணு அவ்ளோதா இப்ப வந்து ஏ ஐ ல நியூரல் நெட்வர்க்ஸ் பத்தீன தெரியுமா நியூரல் நெட்வொர்க்ஸ்
ம்
இப்ப நம்ம ப்ரெயின்ல வந்து நியூரான்ஸ்னு இருக்குல நியூரான் செல்ஸ்
ஆமா மா மா
அத அப் அத பேஸா வச்சு அந்த நியூரல் நெட்வொர்க் கண்டுபிடிக்கிறாங்க அதாவது நோடு டூ நோடு கனெக்ஷன்னு நம்ம நியூரன்ஸ்ல வந்து ஏ ஐ ல வந்து நோடுஸ கன்சிடர் பண்ணி அத ரிலேட் பண்ணி பண்றதுதா என்ன நியூரல் நெட்வொர்க்ஸ்
ஓகே
அப்றோ வந்து டிஜிட்டல் டி என் ஏ அண்ட் டேட்டா ஸ்டோரேஜ் பத்தி தெரியுமாடா அதாவ்து இப்ப இருக்ற நம்ம டி என் ஏ வந்து டிஜிட்டலா கன்வெர்ட் பண்ணி அது நம்ம ப்யூ வருங்காலத்ல மீன்ஸ் ஃபியூச்சர்ல அத நம்ம ஃபுல் மெமரிஸ் ஸ்டோரேஜ்குல ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோ அப்படி கொண்டு வர போறாங்களா
ஆ ஆ
அதாது ஒண்ணுல்ல உங்க பாட்டினோட பாத் தாத்தாவோட டீ என் ஏ உனக் இருக்குல்ல
ஆமா
அந்த டி என் ஏ ல மெமரி இருக்கு அவ்ளோதா அதுமாரி கொண்டு வர போறாங்களா
ஓஹோ
ம் உனக்கு இந்த ஹச் கம்ப்யூட்டிங்னா என்ன தெரியுல்ல
ஹெச் கம்ப்யூட்டிங்னா அது வந் து சிஸ்டம் கூட கனெக்ட் பண்றது நெட்வொர்க் கூட
சொல்றா
ஹெச் கம்ப்யூட்டிங்னா ஒரு நெட்வொர்க் கூட சிஸ்டம கனெக்ட் பண்றது
ஆ ஹெச் கம்ப்யூட்டிங்னா இந்த டிவைஸ்குள்ளேயே எல்லாமே இருக்கறது எந்த வேக்கன்சையு நம்பி இல்லாம டிவிஸ்லயே எல்லாமே இருக்கிறது
ஓஹோ
அவ்ளதா ஃபார் எக்ஸாம்புள் நீ வந்து வாட்ச் எத்துக்குட்ட வையே வாட்ச்லேயே எல்லா சென்சாருமே இருந்தா அது ஹெச் கம்ப்யூட்டிங்கு நீ வந்து லேப்டாப்பு நாமோ பண்னோல்ல ஆ சென்சாரு தனியா சென்சார் இருக்ற டேட்டாஸ் வந்து லேப் வெப்டாஷ் போர்டுக்கு போற மார அது ஹெச் கம்ப்யூட்டிங் இல்ல
உம்
ஆமா ஹெச் கம்ப்யூட்டிங்னா எல்லா அல்லா சோர்ஸுமே ஒரே டிவைஸ்ல இருக் கறதா அதா ஹெச் கம்ப்யூட்டிங்
ஓக்கே
அப்புற வந்து உனக் கண்டக்டார்ஸ் என்னன் தெரியுல்ல கண்டெக்டர்ஸ்
கண்டன்ட்டா
கண்டக்டர்ஸ்ரா கரண்ட் கேரி பண்ணக்கூடிய பொருட்கள் கண் கண்டக்டர்ஸ் அதுலயே சூப்பர் கண்டக்டர்ஸ்னா என்ன தெரியுமா
சூப்பர் கண்டெக்ட்ரா
ஆ
ஆஹ தெர்லயே
அதாவது வித் ஜீரோ எலக்ட்ரிக்கல் சிஸ்டம்ஸ்
புரில
ம் சரி பிசிக்ஸ் ரொம்ப போவேனா எனக்கே புரில
சேரி
ஏதோ சொல்ற நீ என்ன சொல்லு சொல்ற ஏதாது
இது ஐ ஓ டி படிச்சியா
ச அதவுடு இப்ப வந்து புதுசா அந்த க்ரையோ க்ரையோஜெனிக்ஸ்சோ ஃபீல் இருக்கு அத பத்தி தெரியுமா உனக்கு
ஆஹ
கிரையோஜெனிக்ஸ்ங்கிறதுரா ஃப்ரீஸிங் டெக்னாலஜி அதாவது வந்து அ நீங்க சொத்து போன பொணத்த வந்து
ம்
ஆ எவ்ளோ வருஷோ ஆனாலு அப்படியே வச்சுக்கர் தா அது வந்து அதா கிரயோஜனிக்கு ஃபார் எக்ஸம்பிள் ஒருத்தங்க எறந் டாங்கன்னா அத வந்து கெமிக்கல் டிப் பண்ணி ஐ மீன் வச்சிடுவானுங்க
ஓகே
து எவ்ளோ வருஷமானாலு அப்டியே இருக்கு இப்ப அப்புடி ஒரு கம்பெனி இருக்குடா க்ரையோஜெனிக் ஒரு கம்பெனி இருக்கு அது என்ன பண்ணுதுன்னா இது மற டெட் பாடிஸ் க்கெல்லா ப்ரிவ ப்ரிசர்வேட்டர் அங்க என்ன எந்த நம்பிக்கைலனா ப்யூ ப்ஃயூச்சர்ல வந்து செத்து போன மனுஷங்களுக்கு உயிர் குடுப்பாங்க அப்படி ஒரு நம்பிக்க அவங்களுக்கு இருக்கு அது வச்சு ஏனா ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி நாங்க நாம இப்ப ஏரோ ப்ளேன்ல போவோன்டு யாரு நம்பிருக்க மாட்டங்கல்ல அத பேஸா வச்சு இன்னு நூறு நூறு வருஷத்துல என்ன நடக்கலா அடுத்த நூறு வருஷத்துல மேபி செத்து போன பொணத்த மறுபடியு உயிர் கொண்டு வரலா அப்டிங்கிறாங்க
ஆஹோ
அதுக்காக வந்து அந்த க்ரயோஜனிக்ஸ் மெத்தேட இது ஃபாலோ பண்றாங்க அந்த டெட் பாடிஸ்சு அத அப்டி ப்ரிசர்வ் எந்த காய் அ ஸ் அந்த டெட் பாடிஸ் ஸ்பாய்ல் ஆகாம இருக்கிறதுக்கு ஆ இருக்கருக்கு இந்த க்ரயோஜெனிக்ஸ் யூஸ் பண்றாங்க
ஆ ஓகே
ஆனா க்ரையோஜெனிக்ஸ்ல இம்பார்டன்ட் வந்து என்னென்ன கெமிக்கல் யூஸ் பண்றாங்கன்றது தா சில்வர் நைட் ட்ரே சம்திங் அந்த மாரி ஒரு யூஸ் பண்ணுவாங்க
ஆ
அன் சே அந்த டெம்பரேச்சர்ல இந்த கெமிக்கல் காம்பொனென்ஸ் எல்லா வச்சு டிப் பண்ணி சம்திங்
ஓகேடா
அவ்வளோதா ஆ ஒரு ஒரு டெட் பாடிய இப்ப இப்போ இந்த ஒரு டெட் பாடிய க்ரயோஜெனிக் பண்ணுன்னா ரெண்டு கோடி ரூபா
ஓஹோ
ம் ஏதோ இன்ஸ்டா ரீல்ஸ்ல தா பாத்த அத வந்து இப்ப பண்ண மக்கள் பண்ணிட்டுதா இருக்காங்க ரெண்டு கோடி ரூபா குடுத்து ஒரு டெட் பாடி ப்ரிசர்வ் பண்ணிட்டு தா வராங்க
ரெண்டு கோடியா
சே ஓகே டா ம்
சேரி ஓகே ஆமா அப்றோ பேசலா ம் பாய்டா
பாய் டா